ஏங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே இப்ப வந்து ஆ எத பத்தி பேசலா அப்டின்னா சுயமரியாதை பத்தி பேசலா ஆ இப்ப வந்து சுயமரியாதை அப்டிங்கிறது ஆ நம்மள விட்டு கொடுக்காம ஆ பண்ற ஒரு விஷயோ அப்டின்னு சொல்லலா ஆ எல்லா எடத்துலயோ நம்மள வந்து ஒரு எடோ வந்து நம்மள தாழ்த்தி பேசுறாங்க அப்டின்னா அவங்க பேசிட்டு போகட்டு அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டு நம்மள பத்தி அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஆ நெறைய எடத்துல விட்ருக்கோ ஆனா அந்த மாறி ஆ விடக்கூடாது அப்டின்னு தா நா நினைக் கிறெ ஏன்னா வந்து நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு நம்ம நம்மள பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்க அதுவு வந்து ஆ நம்மள பத்தி ஆ தேவையில்லாம பேசுறாங்க அப்டின் போது அந்த எடத்துல நமக்காக அந்த எடத்துல நம்ம பேசி தா ஆகணு அ ஏன்னா வந்து அவுங்க நம்ம மேல வந்து ஏதோ ஒன்னு பழி வெச்சிட்டாங்க அப்டின்னா நம்ம வந்து செரி ஏ அவுங்க இப்டித்தானே நம்மையே அவுங்ககிட்ட போயிட்டு அ பேசிட்டு நம்மளோட இத வந்து இது பண்ணிக்கணோ அப்டின்னு ஒரு சில பேர் நெனைப்பாங்க அது எல்லாமே வந்து அ ஒரு சில பேர் அ கோவோ தாங்காம சொல்லிடுவாங்க எனக்கு வந்து சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு அத தயவு செஞ்சி இது பண்ணி பாக்காதீங்க ஏனா நீங்க சொல்ல சொல்ல என்னாலல்லா வந்து தாங்கிக்க முடியாது அப்டின்னு சொல்றவங்க எல்லாநெறைய பேரு இருக்காங்க அது எல்லாமே வந்து அந்த எடத்துல வந்து நம்ம வெளிப்படையா பேசுறது தா வந்து ஆ ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயோ அப்டினே சொல்லலா ஏனா வந்து நம்ம ஒரு எடத்துல நம்ம ஒரு சுயமரியாதையை விட்டுட்டோ அப்டின்னா நம்மளே போய் போய் அவங்க கிட்ட போய் பேசுறது அவங்கள அவங்க வந்து நம்மள உதாசீனப்படுத் துவாங்க ஆ இந்த மாறி வந்து நீ எல்லா ஒரு ஆளா அப்டிங்கிற மாரி நம்மள இது பேசி நம்மள நம்மதா எல்லாத்துக்கு போய் போய் பேசணு அப்டின்னு நினைப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு என்ன வந்துரு கோவோ வந்துடோ ஆ இல்ல நம்மளு எவ்ளோதா பொறுத்து பொறுத்து அவங்ககிட்ட பொய் பேசுறது நம்ம அ நம்ப சுயமரியாதையைக் கெடுத்துக்கிட்டு போய் பேசுற மாறி இருக்கோ அப்டிங்கிற மாரி இருக்கு அது இல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல மனுஷனா இருந்தா கண்டிப்பா அந்த எடத்துல வந்து கோவோ வந்துரோ அப்டின்னு சொன்னா இப்ப வந்து உறவினர்கள் எல்லா இருக்காங்க அப்டின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நம்ம கிட்ட பேசாம இருப்பாங்க ஆனா அவங்க என்ன எதிர் பாப்பாங்க அப்டின்னா நம்ம நம்மதா வந்து போய் பேசணு ஏன்னா வந்து நம்மதா வந்து ஏதோ தப்பு பண்ணிட்ட மாரி நம்ம வந்து ஆ நம்ம பேசுறத தா அவங்க வந்து எதிர்பாப்பாங்க ஆனா நம்மளுக்கு அந்த எடத்துல என்ன இருக்கு நம்ம ஓரளவுக்கு தா போய் பேசி பாப்போ அதுக்கப்பறோ நம்மளே போய் பேச னோ அப்டின்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு அத வந்து நம்ம அந்த எடத்துல விட்டு கொடுக்காம தா போய் பேசணமோ தவிர அ அந்த எடத்துல போய் நம்மள தாழ்த்தி பேசறது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷ விசியோ அப்டின்னு சொல்லற எங்க வீட்ல எல்லா ஏதாச்சோ ஒரு பிரச்சன வந்துச்சு அப்டின்னா எங்க அப்பா வந்து ஆ ஏ அண்ணதான நா தாழ்ந்து போய்கிற அப்டிங்கற மாரி எங்க அப்பா சொல்லுவாரு ஆனா எங்களுக்கு வந்து கோவ வந்துரு உன்னோட ஏம்ப்பா உனக்குன்னு ஒரு ஆ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லயா சுயமரியாத இல்லயா நீ ஏ விட்டு குடுத்து போற ஆ தயவு செஞ்சு இது மாதிரிலா போயி உ பேர நீயே போய் கெடுத்துக்காத அவங்களா வேணுனா வரட்டு அப்டிங்கற மாரி நா சொல்லி புரிய வைப்பே ஏன்னா அந்த எடத்துல யார இருந்தாலு அவங்களுக்கு என்ன பண்ணணு அப்டிங் தெரியாது அது வந்து தெரியாம ஒரு விஷய பண்ணிடுவாங்க ஆ போய் போய் கேட்டுட்டு இருப்பாங்க அதெல்லா வந்து ரொம்ப ஒரு தவறான விஷய நீங்க என்ன நெனைக்கிறீங்க சுயமரியாதி பத்தி
ம் கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாமே ஒரு ரியல் லைஃப்ல நடக்கற மாரி நூத் நூத்துக்கு நூறு உண்ம தா நானு சில விஷயங்கள் அந்த மாதிரி பாத்திருக்கே சுயமரியாதை ன்றது ரொம்ப முக்கியோ தா நானு நெனைக்கிற யாரா இருந்தாலுமே ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டாதா அப்டின்னு கெடையாது இப்போ ஒரு சின்ன பசங்களே கூட நம்ம வந்துட்டு ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஒரு குரூப்ல இருக்காங்கன்னா வந்துட்டு அவங்க முன்னாடி அவங்க நம்ம வந்து திட்டிட்டாவே அவங்களுக்கு வந்துட்டு அவ்ளோ கோவ வருது இப்பல்லா ஆ ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியுது நம்மள வந்துட்டு இன்னொருத் தரு முன்னாடி வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்டின்றதுனால வந்து அவங்க நம்ம கிட்ட பேசாம இருக்கிறதோ கோவப்பட்றதோ அந்த மாரி விஷயங்கள் எல்லா இப்போ இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து அவ்ளோ உஷாரா இருக்காங்க சோ அது வந்து அதனால சுயமரியாதைன்றது ரொம்ப முக்கிய அப்டின்னு தா சொல்லணு ஏ இப்போ பெரியவங்களே ஆயிட்டாலு வந்துட்டு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப் குள்ள ஏதாவது ஒரு பிரச்சன வருதுன்னா எவ்ளவோ சண்ட வரு பட் இருந்தாலு ஒரு ரெண் நாள்ல வந்து திருப்பி நம்ம பேசதா போறோ பட் இருந்தாலு வந்துட்டு நம்ம நம்மள வந்து அவங்க திட்டம் போது அந்த சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளால மறக்கவே முடியாது அப்டியே ரொம்ப அது ஒரு ரொம்ப ஒரு பெயின் ஃபுல்லா இருக்கு அப்டின்னு நெனைக்கிற நானு சோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷய ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு மரியாதை குடுத்து நம்ம வந்துட்டு நடத்தணு இப்ப வந்து இப்போ நெறைய பேருக்கு சண்ட வருதுன்னா ஒரு கோவ வருதா பட் இருந்தாலு அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம ஒரு அமைதியா போயிட்றதோ இன்னொருத்தர வந்து தேவையில்லாம வந்துட்டு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத சொற்கள் வெச்சு நம்ம வந்து அவங்க காயப்படுத்துறது அதெல்லா பண்ணாம இருந்தோன்னா வந்துட்டு அவங்கவுங்களுக்கு வேணுங்கற சுயமரியாதைய அவங்கவுங்கதா தேடி கணு இப்ப வந்து ஒரு சண்டயே வந்துட்டாலு நம்ம என்னடா அது இப்டி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோ பட் இருந்தாலு வந்துட்டு அவங்களுக் கு குடுக்க வேண்டிய மரியாதைய நம்ம குடுத்துட்டோன்னா வந்து அவரு சீக்கிரமா வந்துட்டு அந்த விஷயத்த நம்ம மறந்து ஆ அடுத்த ஒரு ரெண்டு மூணு அவர்ஸ்ல வந்துட்டு மறந்து நம்ம அடுத்த வேலைய செஞ்சுட்டு நார்மலா பேசுறதுக்கு வாய்ப் ப்புகள் இருக்கு இதே வந்துட்டு அவங்கள நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோ அவங்களோட ஆ செல்ஃப் ஈகோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம வந்து டச் பண்ணிட்டோன்னா ஆ பட் அவங்களால அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கு அப்டின்னு நெனைக்கிற சோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷ்யோ அதனால சுயமரியாதைன்றது ரொம்ப ஆ ஒரு ஒருத்தருக்குமே வந்துட்டு அத விட்டு கொடுக்காம வந்துட்டு அ இருப்பாங்கன்னு தா நெனைக் கிற என்னோட விஷயத்திலயு அப்படிதா அ ம்ச் தேவயில்லாம வந்துட்டு ஒரு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களனவோ நா ரொம்ப எப்டியே ஆ அத பத்தி யோசிசுக்கிட்டே இருப்ப அவங்க கிட்ட திருப்பி நம்ம பேசணுமா எதுக்கு நம்ம பேசணு ஆ இப் இவ்ளோ நம்மள பேசிட்டாங்களே அப்டின்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு அதுக்கு காலம் தா பதில் சொல்லோன்ற மாரி ஒரு ஒரு சில டைம் போச்சுன்னா அத வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா மறந்துடுவோ அந்த விஷயத்த மறந்துட்டு திருப்பியு வந்துட்டு நம்மவ அவங்ககிட்ட பேசியாகற ஒரு சூழ்நிலை வர வேண்டியாதா இருக்கு சோ அத அது வந்து திருப்பியு ஆட்டோமெட்டிக்கா அவங்க கிட்ட பேச வேண்டியதா ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடு சோ அந்த மாரி எல்லாருக்குமே அது ஆ லைஃப்ல நடக் கிறதா அப்டின்னு நெனைக்கிறே சோ அது வந்து ரொம்ப முக்கியோ அப்டின்னு ஃபீல் பண்றே
ரொம்பவே சரியா சொன்னீங்க அ ஆனா வந்து ஒரு சில பேருக்கு அந்த சுயமரியாதை என்ன நம்பள எப்டி நம்ப ம்ச் அ விட்டு குடுக்காம ஒரு இடத்துல பேசிக்கிறது அப்டின்னு ஒரு சில பேருக்கு இன்னு அது தெரியல அவங்கல்லாம் வெகுலியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலா அந்த அளவுக்கு என்னோட தோழிலா வந்து அ நா ஆறாம் வகுப்பு படிக்கும் போது நெனைக்கிறே அவங்க டியூஷன்ல வந்து ஏதோ வந்து அ சொல்லிட்டாங்க போல இருக்கு அவ வந்து அ அப்ப அவளுக்கு அவ்ளோவா புரியல அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா உனக்கு அப்படிங்கற மாரி எனக் கேட்டுட்டாங்க அது என்னன்னே எனக்கு புரியல அப்படின்னு வந்து கேட்டா இந்த மாரி அது வந்துஸ் சுயமரியாதைதா நீ வந்து அ அவங்க வந்து எதனால உன்ன வச்சு கேட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு கேட்டதுக் கு அ இந்த மாரி வந்து நா டியூஷன்ல வந்து ஆ எப் இதுக்கு நா வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நா காமிச்சே அந்த பொண்ணு வந்து என்ன பாத்து எழுதி ஆ மார்க் வாங்கிட்டா நா வந்து அவகிட்ட வந்து போய் அ என்னால வந்து கேக்க முடியல நீ எப்டி என்ன விட அத் திகமா வாங்கினே அப்படி இப்டின்னு சொல்லிட்டு நா அத வந்து தெரியாம மறச் சு அ எனக்கு பின்னாடி என்ன மே மேம் வந்து பாத்துட்டாங்க போல இருக்கு அத வந்து பாத்துட்டு அவங்க வந்து கேட்டாங்க ஏ உனக்குன்னு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா நீய அவ கிட்ட போய் கேக்க மாட்டியா எதுக் கு நீ என்ன பாத்து எழுதுனன் கே்க மாட்டியா இனிமே இதுக்கு அப்புறோ வர எக்ஸாம்ஸ்லல்லா உன்ன பாத் து அவ டியூஷன்ல பாத்து எழுதானா நா வந்து ஒன்ன ஆ கண்டிப்பா இது பண்ண வேண்டியதாருக் கு உன்ன கண்டிக்க வேண்டியதா இருக்கு மொத அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஆ நம்ப தேர்வ வந்து பாத்து அ காட்டுற பாத்து எழுதுறவங்கள விட காட்டுறவங்களதா வந்து திட்டுவாங்க ஏன்னா வந்து நீ காட்டுறதால தான வந்து அவ எழுத் துறா அப்டிங்கிற மாதிரி ஒரு குற்றம் வைப்பாங்க அந்த இடத்துல அவளுக்கு அதே மார்தா இருந்திருக்கு ஏ நீ வந்து உன்னோட மரியாதைய கொறச் சுக்கிட்டு நீ ஏன் வந்து அவளுக்கு காமிக்கிற நீ வந்து காமிக்க கூடாது அந்த இடத்துல நீயு வந்து பாத்து எழுதக்கூடாது இதெல்லா வந்து நீ பாத்துக்கணு அப்படின்னு அவர் சொன்னதுலருந்து அவளுக்கு ஏதோ வந்து ஒரு ரொம்ப ஏதோ என்னம் நல்லா ஒரு கண்ணத்துல அரைஞ்சு சொன்ன மாரி இருந்தது அவங்க சொன்னது அப்படின்னு சொன்னா அது அவளுக்கு தெரியல அந்த நேரத்துல அது என்ன ஒரு பதட்டமா இருக்கிற ஆள் அவ அதனால எதுமே எனக்கு தெரியல திடீர்னு வந்து எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையான்னு கேட்டது எனக்கு அதுக்கு அர் தோ கூட தெர்ல அப்டின்ற மாரி அவ சொல்லிட்ருந்தா அதுக்கப்புறோ தா அந்த சின்ன வயசுல வந்து அவ அந்த ஏ கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயோ அ இன்ன வரைக்கு அத வந்து சொல்லி காமிப்பா அன்னைக்கு அது கூட தெரியாம இருந்த நானு நீ நீ தா எனக்கு சொல்லி கொடுத்த அது அந்த மாதிரி வந்து நெறையா வந்து நா அதுக்கப்றோ என்ன விட்டு கொடுத்து நான் எங்கேயுமே வந்து பேசறது கிடையாது நெறைய அவ வெகுலியா இருப்பா இருக்கறதுனால நெறைய பேர் வெகுளித்தனத்த வந்து பயன்படுத்திப்பாங்க இவ தான இவ என்ன சொன்னா இவ என்ன கோச்சிக்கு வா போறா அப்டிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துலெல்லா இருப்பா நா தா வந்து சொல்லுவே அன்னைக்கு என்ன சொன்னாங்க உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு எங்கயுமே பேசாத அப்டினு தான சொன்னாங்க அ நீ வந்து என்ன உன்ன மா உன்ன பத்தி அ இந்த மாரிலா வந்து முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசறாங்க நீ ஏ கம்முன்னு இருக்க அவங்க பேசுனா பேசிட்டு போட்டு அப்டினு தா அவ சொல்லிட்டு இருப்பா ஆனா அவளோட ஃப்ரெண்ட் நானே என்ன வந்து என்னால பொறுத்துக்கவே முடியாது நா போய் அ கேக்கலானு போவ என்னையு தடுப்பா அவ அதுக்கப்றோ தா நா அவளுக்கு கொஞ்ச கொஞ்சமா புரிய வச்ச அ சுயமரியாதைனா என்ன அது எப் டி லா வந்து நீ வந்து உனக்கு நீ வந்து காப்பாத்திக்கணு இது நாலடைவுல அவுங்க இதே மாரி உன்ன பத்தி பேஸ் னாங்கனா இதே பழக்க தா வரு நீ எங்க போனாலு வந்து நீ தாழ்ந்து தாழ்ந்து போற மாதிரி ஆயிடு அப்டினு சொல்லிட்டு நா சொல்லி் குடுத்ததுக்கு அப்றோ தா அவ கொஞ்ச தைரியமா வந்து பேச ஆரமி ச்சா இனிமே இந்த மாரி பேசாதீங்க அப்டி இப்டினு சொல்ல ஆரம்மிச்சா இதெல்லாமே வந்து இன்னு நெறையா பேர் இதுல இருந்து என்ன தெரியுதுனா வெகுலியா இருக்காங்க அப்டினு தெரியுது நம்ப தா ஒருத்தவங்களுக்கு தெரில அப்டினு போது அந்த சுயமரியாத எப்டி பண்ணனு அப்டினு சொல்லி குடுக்கனு ஆனா எல்லா விஷயமு தெரிஞ்ச நம்மளே என்ன பண்ணுவோ அப்டினா ஆ நம்பளுக்கு பிடிச்சவங்கனளா இருந்தா நம்ம வந்து ரொம்ப தாழ்ந்து போற மாதிரி ஆயிடு நம்ம வந்து ரொம்ப தாழ்ந்து போய் பேசிற மாரி ஆயிடு அதெல்லா ஒரு சில விஷயத்துல நம்ப சொல்லி் குடுப்போமே தவிர நம்பளே அந்த சுயமரியாதைய அ விட்டு குடுத்துதா வந்து பேசுற மாரி இருக்கு அந்த மாதிரி நெறைய ஆ விஷயங்கள்ல இருக்கு அதெல்லாமே வந்து நம்ப என்ன பேசுறோமோ அத வச்சுதா அவங்க வந்து நம்பள அ கணக்கிடுவாங்க எந்த மாதிரியான அ விஷயங்கள் இவங்க வந்து இது பண்றாங்க அந்த சுயமரியாதைய அவங்களுக்கு வந்து அ காப்பாத்திக்க தெரித் தா அது வந்து நம்பள காப்பாத்திக்க தெரியலனா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கனா நம்பள வந்து ஒரு எட போட ஆரமிச்சிருவாங்க இவ இப்டிதா எது சொன்னாலு காதுல வாங்கிட்டு போயிடுவா அவளுக்குனு ஒரு இதுவே கெடையாது அப் டிங்கற மாதிரி நம்மள ஒரு தாழ்த்தி பேசுற மாரி ஆ நடந்துப்பாங்க அ இதுல இருந்து என்ன தெரியுது அப்டினா அ கட எந்த ஒரு விஷயமா இருந்தாலு நம்ப அந்த செல்ப் ரெஸ்பெக்ட விட்டு குடுக்குற மாரி ஏதாவ் ஒரு விஷயோ இருந்தது அப்டினா அந்த விஷயத்துல நம்ப வந்து ரொம்ப தாழ்ந்து போ கூடாது அப்டினுதா நா சொல்லுவ ஓரளவுக்கு நம்பளால முடிஞ்ச அளவுக்கு தாழ்ந்து போனு அதுக்கப்றோ ரொம்ப தாழ்ந்து போற மாதிரி இருந்ததுனா மொத்தமாவே அதுல இரு ந்து நம்ப வெளியில வந்துரணு அப்டினு தா நா சொல்லுவ இவ்ளோ நேர உங்க கூட பேஷ்னதுல இந்த சுயமரியாதை பத்தி அழகா அ பகிர்ந்துகிட்டீங்க அ மீண்டு பேசலாம் நன்றி வணக்கம்
ஆ நன்றி வணக்கம்